ஹலோ
வணக்கம் சகோதரி
வணக்கம் சகோதரி நீங்க எப்படி இரு
நல்லா இருக்கேன் நீங்க நல்லரு என்னா
நல்லா இருக்கேன் சகோதரி
நீங்க காலேஜ் உங்கள காலேஜ் லைஃப் பத்தி அப்டி சொல்லுங்க அத பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம்
சரிங்க தோழி இப்ப காலேஜ் லைஃப்ல வந்து எனக்கு எதுவுமே வந்து மறக்க முடியாத நினைவுகள் தான் சொல்லணும் ஏன்னா இப்ப வரைக்குமே வந்து இப்ப ஸ்கூல் லைப் அப்படின்னு நினைக்கும் போதுல்லாம் பல விஷயங்கள் வந்து ஞாபகத்துல இருக்கும் பல விஷயங்கள் மறந்துரும் ஆனா காலேஜ் லைஃப் நான வந்து இப்பதான் முடிச்சுட்டு வந்த மாரி இருக்கு அந்த மாரி ரீசன் எவ்ளோ இயர்ஸ் ஆனாலும் அந்த காலேஜ் லைஃப் யாருக்குமே வந்துட்டு டிஸ்டர்ப் பாயிண்ட் மறக்க முடியாத தருணம் அப்டின்னு சொல்லுவாங்க அந்த மாரி நிகழ்வுகள் நெறைய இருக்கு அதுல ஒரு நிகழ்வுன்னு பாத்தா இது ஒரு ஃபங்ஷன் அந்த ஃபங்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பிஸி ஃபுல்லா இருக்காங்க அதாவது ஐ மீன் கெஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்க வந்திருக்கு கெஸ்ட் ஸ்டுடென்ட் எல்லாமே இருக்காங்க ஆயிருச்சுன்னா பொண்ணு மேடயில பேசும்போது நான் பெரியவங்கள பத்தி நல்ல விதமா பேசுறதுக்கு பதில ஒரு ரெண்டு வார்த்தைகளை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து தப்பா வந்து இங்கிலீஷில பு்ரொனன்சியேஷன் பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து எல்லாருமே மேடயில வந்து சிரிச்சாங்க அத பாக்கபோது அங்க வந்திருந்த கெஸ்ட்டுமே எல்லாமே சொன்னாங்க உங்களுக்கு தமிழ் வந்ததுன்னா தமிழ் பேசுங்க இங்கிலிஷ் வந்தா இங்கிலீஷல பேசுங்க தப்பா பேசி ஆ சொன்னா சோ அந்த நினைவுகள் வந்து இன்னுமே என் மசுல வந்து அந்த மாரி மறக்க முடியாதெல்லாம் இருக்குது அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் இருக்குங்களா தோழி
எனக்கு இருக்குங்க கல்லூரி வாழ்க்கை மத்தம் நான அஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு மூணு வருஷம் பாத்தீங்கன்னா சரியாவே போலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் மட்டும்தான் போனேன் மீதி ரெண்டு இது உங்களுக்கே தெரியும் கொரோனால போயிருச்சு அடுத்து பா்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு நெறையாவே இருக்கு அதுவும் எனக்கு அது விருப்பப்பட்டு அது போய் படிச்சது அது அதுலதான் வந்துஹ நான செக்ரட்டரி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த மோஸ்ட்லி நான இருந்திருக்கேன் அதுல முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா முதல் முறையா மேடயில ஏறி அப்பல்லாம் பேசின தரணும் காலேஜ சேர்ந்த புதுசுலேயே போய் ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா பெஸ்டிவல் இருக்கிறாங்க அதுலயும் நம் மேல ஏறி பேசின அதான் முதல் முறையா நான் வந்து மேட ஏறி பேசினதே இத்தனை பள்ளி வாழ்கை பள்ளிலயும் சரி கல்லூரிலயும் செரி அதுதான் முத முறையா மேட ஏறி பேசினது அது வந்து னால மறக்கவே முடியாது ஒரு நிகழ்வை வந்து நான தான் வந்து எடுத்து நடத்த சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன்
சரிங்க தோழி நீங்க சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா டைம் வந்து மேட ஏறி பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே தைரியம் வேணும் தைரியம் இல்லாம பேச முடியாது நீங்க சொன்னது மாரி எனக்கும் ஒரு டைம் ஞாபகம் வருது நான இதுல வந்து ஒரு டைம் மேட ஏறி பேசினேன் அப்ப பேசும்போது வந்து மைக்ல பேச சொன்னாங்க பஸ்ட் டைம் சோ இது முன்னாடி ரெண்டு மூணு டைம் ப்ராக்டீஸ் பண்ணிட்டே பட் ஆனா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டேல அப்ப வந்து பேச சொல்லும்போது நான்தா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆ விஷ் ஜஸ்ட் எல்லாத் வந்து நாந்தா வந்து சீஃப் கெஸ்ட்ட வந்து வந்து வெல்கம் பண்ற மாரி சோ வெல்கம் பண்ணும்போது நா மைக்ல பேசுனது சில ம் எப்டின்னா எல்லாமே நல்லா ஓகே எல்லாமே கேட்ருக்குது பட் சில டைம்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து நா பேசுனது அவெங்களுக்கு வந்து நா வந்து வாய்ஸ்டோன் ரொம்பவு ஸ்லோவாவு கேட்ருக்கு சம்டைம்ஸ் அவுங்களுக்கு நா அழுவுற மாரி கேட்டுருக்கா இது வந்து நானு அவுங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பங்க்ஷன கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டு ஸ்டேஜ விட்டு கீழ எறங்கி நா வந்ததுக்கு அப்புறம்தா ஃபிரண்ட்ஸ் சர்குலேஷன்ல சொன்னாங்க ஏன் உ நீ ஏன் அழுத அப்டிங்னாங்க நா அங்க அழுவவே இல்ல அப்படின் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன் சொல்லம் போது இல்ல உன் வாய்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து லோவா கேட்டுச்சு மைக்கு சரியில்லையே என்னன்னு தெரியல அதே மாரி நீ பேசிட்டே இருக்கும் போது எடையில வந்து அழுத மாரி வாய்ஸ் கேட்டுச்சு அப்டின்னு சொன்னாங்க எனக்கு அப்பதா அச்சோச்சோ என்ன நெனைச்சாங்கன்னு தெரியலயே எல்லாரு எப்டி நெனைச்சிருப் ப்பாங்க ஒரு இவுங்களுக்கே ஃபிரண்ட்ஸ் சர்குலேஷன்கே இப்டி தெரியும் போது அப்ப சீஃப் கெஸ்ட் அவுங்கல்லா என்ன நெனைச்சாங்க அப் எனக்கு இன்னு முச்சுட்டு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவே இந்த மாரி உங்களுக் ஏதாவது இருக்குங்களா சிஸ்டர்
இருக்கு நீங்க சொல்லும் போது புரியுது அது நாமளே ஒரு சமயம் மேல ஏறி முதல் முறையா பேசுறோம்ல அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தடுமாற்றமு இருக்கு அது பேசுறதுலயே நம்மளுக்கு தெரியு அது அது மத்தவங்க கேக்கும் போது அப்படிதா எனக்கும் நெறையதாட்டி சொல்லிருக்காங்க நீங் பேசும் நா அது ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டே அதுக்கப்புறோ நெறைய டைம் பேசும்போதெல்லா ஏன் நீ இப்டி பேசுற இன்னு கொஞ்ச நல்லா பேசலாமே அப்டின்னு கேப்பாங்க ஆனா வந்து அது பதட்டம் வந்துரும்லயா அது மைக்ல நம்ம பேசும்போது அது வந்து எல்லாத்துக்கும் அப்படிதா இருக்கும் ஆனா நீங்க பேசுற டோன்ல வந்து நமக்கு தெரியாது பாக்குறவங்களுக்குதா அது அப்டி தெரியும்னு நெனைக்கிறே நானு
சரிங்க தோழி இப்ப நா காலேஜ் லைஃப்ல நெறைய விஷயங்கள்ல வந்து ஒரு விஷயம்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப புடிக்கு அதுல வந்து எனக்கு செஸ்னா ரொம்ப புடிக்கு நா செ ஸ்கூல் லைஃப்ல ரொம்ப செஸ் வெளையாடுவே அதே மாரி இப்ப காலேஜ் லைஃப்லயுமே வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் த்ரி இயர்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்டினா காலேஜ்ல வந்து நான்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் செஸ் காம்பெடிஷன்ல ஆனா வந்து காலேஜ் ஸ்கூல்லஸ் மட்டும்தா பாட்டிஸ்பேட் பண்ண வெளில போய் பாட்டிஸ்பேட் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் கெடையாது ஏன்னா காலேஜ் வந்துட்டோ நம்ப படிக்கறோ நம்ப கேரியர பாக்கணு வெளியில போய் வெளையாண்டு அது அதுலனால காலேஜ்ல ஏதாவது அரியர் விழுந்துட்டா அது ரொம்ப கஷ்டோ நாம்பதா மறுபடியு எடுத்து படிக்கணு அப்டிங்கறனால உள்ள பார்ட்டிசிபேட் பண்றதோட உட்டுருவேன் அப்ப வந்து நான் காலேஜ்ல வந்து ப்ப மூணு வருஷமு செஸ் காம்படிஷன் வின் பண்ணும் போது அப்ப எங்க டைரக்டர் சொன்ன வேர்டு வந்து காலேஜ்ல இருந்த மூணு வருஷமும் நீயே தான் சாம்பியனு அப்ப உன்னனை வந்து ஓவர்டேக் பண்ண யாரும் வரல சோ இருக்கிற வரைக்கும் நீ இதுக்கப்புறம் யாரு வராங்கன்னு ந மேபி நெக்ஸ்ட் இயர் பாக்கலாம் அப்படின்னு அவ ஒரு வார்த்தை சொல்லி என கங்கராச்சுலேஷன் பண்லாப்ல அந்த எல்லாம் வந்து இன்னமும் எனக்கு ரொம்பவும் மறக்க முடியாது அதெல்ல ஸ்போர்ட்ஸ் டே அப்ப ரொம்ப வந்து சந்தோஷப்பட்ட விஷயங்கள்ல அது ரொம்பவும் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கு இதுக்துங்களா தோழி
நீங்க சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் எனக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எது கிடையாது ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதிகம் இ அந்த காலேஜ் வாழ்க்கையில இது கண்டிப்பா எங்க கல்லூரியில பாத்தீங்கன்னா மொத்தமே இருநூறு பேரு தான் இருப்பாங்க அதுல வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கற கட்டாயத்துனாலதான் வந்து ஒரு எல்லா போட்டியிலயும் கலந்துக்கிறதாயிச்சு அதனாலதான் நாங்க வந்து கலந்துட்டு ஆனா நிறைய வின்லாம் பண்ணதேயில்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் எல்லாத்தலயுமே இருநூறு பேருங்கறனால கண்டிப்பா கலந்துட்டு தான் அதனால நான் வந்து எல்லாத்த பாட்டிஸ்ப்பே பண்ணுவேன் வின் பண்ணதெல்லாம் கிடையாது நமக்கு வந்து ஹேண்ட் ரைடிங் டிராயிங் அந்த மாரியல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்காங்கல்ல அந்த மாதிரி பங்க்ஷன் வைக்கும் போத அதுல போயடுறது நம்ம அதுல பிரைஸ்ல்லாம் வாங்கிருக்கேன்
மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோழி நீங்க சொல்லும் போது அதாவது உங்களுக்கு வந்து இந்த ரிலேட்டடா இல்லைனாலும் ஹேண்ட் ரைட்டிங் நீங்க சொன்னீங்க பாத்தியா டிராயிங் அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதுல வந்து நீங்க உங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது அதுவும் ஒரு வகையான சந்தோஷம் தானே தோழி
ஆமாங்க
காலேஜ்ல வந்து உங்களுக்கு க்கு பிடித்த பிரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்ல அதிகமா யார் கூட காண்டெக்ட் இருப்பீங்க உங்க டீம் மெம்பர்ஸ்கா இல்ல அதர் காலேஜ் மீன் அதர் டிபார்ட்மென்ட் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல ஸ்டாப்ஸ் கூட இந்த மாதிரி அதிகமா யார் கூட கனெக்டிவ்ல நீங்க இருப்பீங்க
இல்லலைங்க நான் வந்து டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்டும் ஒரே இதுலதான் இருக்கோம் நாங்க அது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் குள்ள மட்டும்தான் வந்து அதிகமா இருக்கும் பிரெண்ட் ஷ இல்ல அது ஒரு ஒரு பொண்ணு கூட மட்டும்தான் இருந்தேன் இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கேன் அந்த பொண்ணுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைங்களா அதனால அந்த பொண்ணு கூட மாதிரி இது உள்ள தூரம் பேசிட்டு இருக்கேன் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூட எப்பயாவது ஒரு தாட்டி பேசுறதுதான் பெருசா வேற எதும் இப்ப கல்யாணம் ஆனதுக்குப்புறம் பாத்தீங்கன்னா ஏஸ் வேற எந்த டச் இல்ல இந்த ஒரு பொண்ணு கூடம் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன்
சரிங்க சரிங்க தோழி இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலேஜ் பஸ்ல போறனால அதர் டிபார்ட்மெண்ட்டும் எங்க கூட வருவாங்க மேக்சிமம் பஸ்னாலே வந்து சீட்டு கிடைக்காது சோ ரொம்ப தூரத்துல இருந்து நானெல்லாம் வரும்போது அப்ப எனக்கு பஸ் கிடைக்காது போது அப்ப என்ன பண்ணுவாங்க எங்க அதர் கிள டிபார்ட்மெண்ட்ல இருக் க்குவங்க வந்து எனக்கு சீட்டு எல்லா போட்டு வைப்பாங்க சோ அதுக்குள்ள நாங்க ஃப்ரெண்ட்ஸாகி எனக்கு கா டிபார்ட்மெண்ட் குள்ள எந்தளவு ஃப்ரெணாட்ஸோ அதே மாரி அதர் டிபார்ட்மெண்ட்குள்ளையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்குளேஷன் நெறைய இருக்கும் நாங்க எல்லா ஸ்கூல் கா மின் காலேஜ் குள்ள வந்து உள்ள இருக்கும் போது எங்க டிபாட்ர்மெண்ட் குள்ள ஏதோ பிரேக்ல எங்க பாத்தோனா நாங்க பேசிக்குவோம் ஆனா காலேஜ் வேனுகுள்ள போயிட்டோம் அப்படின்னா காலேஜ் பஸ்ல போயிட்டோன்னா அதுல நாங்க தனியாவே வந்து நாங்க மிங்குளாகி நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அதுல ஜாலியா பேசிட்டு வரது ஹ ஹ சாங்ஸ் கேட்டு வரு இந்த மாதிரிலாம் வந்து நாங்க ரொம்பவும் அரட்டை அடிப் ப்போம் அதிகமா வந்து வெளியில சுத்த மாட்டோம் காலேஜ் பஸ்னா வீடு விட்டா பஸ் காலேஜ் இதுக்குள்ள அந்த பஸ்ஸுக்குள்ள என்னென்ன வேலை பண்ண முடியுமோ எல்லாமே நாங்க பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா தோழி
ஆஹ் இருக்குங்க நீங்க சொல்லும் போதுதான் எனக்கும் ஞாபகம் வருது நாங்க பஸ் ஸ்டாப்பிங் இருக்கு பாத்தீங்களா நாங்க அவுங்க வேற டிபார்ட்மெண்ட் தான் பஸ்ல ஏறும்போது எனக்குசம் அவுங்ஃபஸ்ட் ஸ்டாப்பிங் ஏறிடுவாங்க நெக்ஸ்ட் நான் ஏறும்போது எனக்கு சம் சீட்டு போட்டு வைப்பாங்க இந்த மாரிலாம் இருக் நாங்களும் ஃபுல்லா காலேஜ்ல எங்க சுத்துறது எல்லாமே நாங்களும் பண்ணுவோம் ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்கறத விட அதர் டிபார்ட்மெண்ட்ல ஃப்ரெண்ட் வச்சு இருக்கோம்னு வச்சுக்கோங்க அது வேற மாதிரி இருக்கு இவுங்க பண்ணாதது கூட அவுங்க பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கெடைக்கும் போது
ஆஹ இருக்கு தோழி ஏன்னா வந்து இப்ப டிபார்ட்மெண்ட்குள்ள வந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடு நம்ம படிக்கிறது இந்த ரிலட்டடாக தான் நமக்கு வந்து ஹெல்பிங்ஸ் இருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டஸ் இருப்பாங்க அதெல்லாம் வந்து ஹெல்பிங் பண்ணுவாங்க அதே மாதிரி காலேஜ் வேன் சைடு பஸ் சைடு போய்டோம்னா அதுல வந்து நமக்கு என்ன பண்ணுவாணு நமக்கு கூட வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து காலேஜ் போற வரைக்குமே நம்ப போற அந்த கேப்ல வந்து நம்ப எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க நம்ம வீட்டு சைட்ல இருந்து நம்ப வெளில சுத்துற அங்க போறது இங்க போ பாக்குறது பேசுறாங்க அந்த கடை நல்லா இருக்கு அந்த கடையில ஒரு நாள் போய் சாப்புடனும் இந்த மாரி பேசுற நறைய விஷயங்கள் வந்து அவுங்க கிட்ட இருந்து நம்ம ஷேர் பண்ணும்போது ஒரு சில டைம்ல வந்து அவுங்களும் நமக்கு நறைய ஷேர் பண்ணுவாங்க அதே மாரி இன்னும் ஒரு சில டைம்ல என்ன பண்ணுவாங்கனா நமக்கே ஹெல்ப் பண்ணுவாங்க அவுங்களே வந்து ஏனா வீட்டு சைட்ல இருந்து வரும் போது ஒரு டைம் காலேஜ் வேன் மிஸ் பண்ணிட்டா அவங்க வந்துருவாங்க ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லி நமக்காக சப்போட்டா ஃபேவரா வந்து காலேஜ் பஸ் டிரைவர்ட பேசுறது எங்கயா ஒரு டைம் ஸ்டாப் மாத்தி இந்த மாரி நமக்கு இப்ப காலேஜ்ல வந்து இடையில எங்கேயுமே இறங்கறதுக்கு வந்து அலோடு கிடையாது காலேஜ் பஸ் ஸு வந்து நமக்கு வந்து டிரைவர் எங்கயுமே இறக்கி விடக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அதே டைம்ல வந்து நமக்கு ஃபேவரா நம்ம காலேஜ்ல இருக்க பட் அதாவுது பஸ்ட் ஃப்ரெண்ட்யெல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி டைம்ல எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணிருாங்க அவுங்க எல்லா வேற ஏதாவது உங்களுக்கு அனுபவம் உண்டா தோழி
வேற இல்லைங்க நீங்க சொன்னது எனக்கும் நடந்திருக்கு நறைய வாட்டி நடந்திருக்கு அது கரெக்ட் தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அது நடக்குது
சேரிங்க சேரிங்க தோழி நன்றி தோழி
நன்றிங்க